நல்லாருக்கிங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க தோழி அப்றோ இங்க வெள்ள வந்த தோழி காய்கறி வாங்க வாங்கி ஆமா தோழி ஆமா தோழி காய்கறி வாங்க வெள்ள வந்த நா வந்துட்டு சும்மா அந்த இது மளிகை கடைக்கு போன
எங்க மல்லிக் கடைக்கா என்ன வாங்க வீட்டுக்கு ஜாமா வாங்க போறீங்களோ
காய்கறியு அப்பறோ இந்த சோம்பும் சீரகோ த சோ அதலா வாங்க போன சோம்பு சீரகம் வெந்தயம் கடுகு
சேரி சேரிங்க அது வீட்ல இந்து கொஞ்ச தொலவா போய் வாங்கணுமோ தோழி
ஆமா ஆமா பசி புடிச்சு வரணு பேருந்து பேருந்துல இருந்தா வாங்கி ஆகணு
அவ்ளோ தூரத்துலயா தோழி இருக்கு
அதாது இருக்கு
ம்
ஊர்ல இரு மளிகக்கட இருக்கு அது எப்டின்னா இந்த காய்கறி கொஞ்சோ ஒரு மாரி ஆ நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆ ஆமாம் ஆமா அதாவது அவங்களு அவங்களுக்கு இது தொலவு தான அங்கேந்து வந்து சாமான் வாங்கிட்டு வந்து வீட்டு அங்க காய்கறிளா வச்சு தான வியாபாரம் பண்ணனு
எத்தன மண் நேரோ ஆகு இந்த எடத்துக்கு போறதுக்கு
இது ஆ ஒரு அர மண் நேரம்
ஓ சரி சரி டவுன் பஸ் மாரி
ஆமா ஆமா அ அது இது அதோடன் இங்க வந்தோம்னா கொஞ்ச நமக்கு தேவையான பொருட்கள்லா கொஞ்ச நெறையா வாங்கிக்லா அதனால சேரி அந்த செரம பாக்காம வந்தர்றது கெளம்பி
ஓ எப்ப கெளம்புனீங்க
நா வந்து காலைலே கெளம்பிட்டே தோழி கால்ல வீட்ல இருந்து ஒரு ஒம்போது மணிக்குலா வந்துருவே
ஆ
ஆ அங்க வர வந் நா டெய்லி வந்து அந்த ஒரு மடிக்கணினி அதப் பத்தி சொல்லித் தருவாங்க ஒரு வகுப்புன் பொயிட்ருக்கு
சேரி சேரி
ஆ அது ஒரு பத்து டூ அது பத்துலந்து ஒரு இந்த மடிக்கணினில வந்துட்டு நெறையா இருக்குல அதுல அதாது எனக்கு வந்து அந்த எப்டி சொல்லது ஓ எப்டி ஓ ஆ
வீட்ல இருந்து நர்ஸு மாரி பாத்துப்பாங்கல்ல வயசானவங்களா அந்த மாரிங்ளா
அந்த மாரி இல்ல அது எப்டினா நார்மலாவே அந்த அது நேர பாத்துகிட்டே சொல் நம்ம அத எப்டி பயன்படுத்துனே எனக்கு தெரியாது மடிக்கணினிய இப்ப வேற எல்லார்க்கும் குடுத்துருக்காங்கல அது அதனால செரி ஏ வீணாக்குனு சொல்ட்டுதா தனியா அதுக்கு ஒரு வகுப்பு வந்துட் இதா
செர் சரி காஸ் கட்டிப் போறீங்களா இல்ல சும்மா சொல்லித் த
தோழி இல்ல இல்ல காசு ம் ஆ நல்லாருக்கு தோழி அது அ வுங்க வந்து அந்த சார் வந்து உண்மையிலே நல்லா சொல்லித் தருவாங்க ஆனா என்ன ஒன்னு ஆனா நம்ப சந்தேகன் கேட்டா மட்டு கொஞ்சோ ஒரு மாரி கோவப்படுவாங்க
ஓ சந்தேக கேட்டா தானே தோழி நம்ம தெரிஞ்சுக்க முடியு
அது உண்மதா ஒரு ஆ ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்
என்ன தோழி சந்தேகத்த வந்து கேட்டாதா நம்ம தெரிஞ்சுக்க முடியு ஏனா இப்போ செலவங்க இப்போ நம்ம வந்து முப்பது பேர் இருக்கோனா அதுல பத்து பேருக்கு புரிஞ்சிருக்கு பத்து பேருக்கு புரியாதில்லங்க தோழி
ஆமா ஆமா
அதனால அவுங்க வந்து என்ன செய்ணு சந்தேகத்த கேட்டா தெரிஞ்சுக்க அவுங்க சொல்லி குடுக்கணு ஏனா அவங்களோட வேலயே அதானே என்னங்க தோழி
நீ
தோழி ஒங்ளுக்கு வெளங்குதா தோழி
அ ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா எப் டினா அவுங் எப்டினா சொல்லிதர போதே நல்லா வெளக்கமா சொல்லி தருவாங்க இல்லயா அதுனால நம்ம அத சொல்லிதர போது நல்லா விளக்கமாதா சொல்லி தருவாங்க
பாடம் வந்து எடுப்பாங்களா இல்ல நம்ம வந்து செய்முறை
ஆமா ஆமா ஆமா ஆ அ நீங்க சொல்லுங்க சிஸ்டர் உங்ளுக்கு என்ன தெரியும் மெடிக்கல் லைனா பத்தி கொஞ்சோ சொல்லுங்க நானு தெரிஞ்சி
மெடிக்கல்ல பத்தியா தோழி தோழி உங்களுக்கு வெளங்குதா தோழி வெளங்குதுங்ளா
தோழி
சொல்லுங்க சொல்லுங்க
தோ
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தோழி புரில ஆ நா தோழி சொல்றிங்க
இல்ல உங்ளுக்கு வெளங்குதுங்களா
ஆ ஆ எனக்கு பு வெளங்குது வெளங்குது
சோ இல்ல நீங்க வந்து அவுங்க கத்துக்குற மாரி இருக்குமா இல்லனா அவுங்க வந்து செய்முறையா செஞ்சு காட்டி சொல்லி குடுப்பாங்களான்னு கேட்ட
செஞ்சி காட்டி தா தோழி சொல் சொல்லி தருவாங்க
மத்தியானோ உணவு என்ன சமச்சிங்க தோழி
ஆ அது இன்மே போய்தாங்க அது சமைக்கணு
இன்னிமேல் போயா அரிசி பருப் ஜாமான்லா வாங்கிட்டு போயிட்டிருக்கீங்ளா
அது அதெல்லா யாரு தோழி தூக்கிட்டு போறது காய்கறி மட்டுதா வாங்கிட்டு போற அதே தூக்கமுல்ல நீங்க என்ன தோழி நல்லா சாமைப்பிங்க அத பத்தி சொல்லுங்க
நா எல்லாமே நல்லாதா தோ சம்பே சாம்பார் ரொம்ப அருமையா சமைப்பே
ம்
சாம்பார் எப்டி சமைப்பேனா பருப்பு பருப்பு
அடுப்பு ரெண்டு ம்
அப்றோ நல்லா அது கொதிச்சி வரும்ல அப்போ மசாலா தூள போட்டு தண்ணிய ஊத்திவுட்றுன்னு அதுக்கப்றோ என்ன செய்வேனா எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல கொதிச்சி வரும் போது அதுல கொத் கொத்தமல்லி தளய வந்து தூவிவுட்ருணு தோழி வெளங்குதுங்ளா
ஆ புரிது வர சொல்லுங்க சொல்லுங்க
அதுக்கப்றோ வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்றோ ஒண்ணு பாதியுமா வேகும்ல அத எடுத்து அதுல ஊத்தனு அப்பறோ என்ன செய்வேனா ஒரு புளிய கரச்சி அத ஊத்துவ நல்லா கொதுச்ச ஒனே எறக்கி வெச்சுக்குவே அதுக்கு வந்து நல்லா இருக்கும் கருவாடு கருவாட வந்து சுட்டு சாப் புல்லா இல்லன்னா வந்து பொறுச்சி எனக்கு ரொம்போ பிடிக்கு கருவாடு பொறிக்கிறது
அது எப்பிடி எண்ணெயில்ல பொறிப்பீங்களா
இப்ப வந்து சில கருவாடு வந்து கரஞ்சு போயிரு சில கருவாடு வந்து முழுசா இருக்கு அது என்ன செய்வனா தொக்கு வெப்பே வெங்காயொ தக்காளி அது நல்லா வதக்கிட்டு இந்த க கரயிற கருவாடா இ ந்தா நல்லா அலசிட்டு அதுல போட்டு மஞ்சத்தூள் மொளகாத்தூள் சூப்பரா இருக்கு தோழி சாப்புடும் போது ரொம்ப அருமையா ஒரு சுவனா சுவ அந்த சுவ
ம்
ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்புடும் போது
அதுல ந்து தக்காளி வெங்காயொம் போட்டுக்குட்டா ரொம்ப நல்லா இருக்குந்தோழி
ஆமா காரமணி புளி கொழம்பு அது ரொம்ப நல்லாருக்கு ஏ நா அந்த மாரி உ இது எல்லா நல்லா சமப்பே நா அது தொட்டுகறக் பொரியலு பீட்ரூட் பொரியல்லு கேரட் பொரியலு கோசு ஆ நா அதெல்லா வந்து பொறிப்பே ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா ஆமா
பேயிதா தோழி உங்க பக்கம் மழல்லா பேயிதா தோழி உங்க பக்கொம் வந்து மழ பேயிதா
இல்ல இல்ல இல்ல தோழி ஏம்மா மழ பேய்ற மாரி கேக்குதா அது அது இங்கெலா மழ பெய்
த மழ பேய்றது இல்லங்கெமா வெயில் அதிக்மாவா இருக்கு
ஆமாங் தோழி அடிக்கிற வெயில வந்துட்டு நம்ம இப்போ நம்ப என்ன நிறத்துல இருக்கமோ அத அ அப்டே வேற நெறமா மாறிடுது
கண்டிப்பா நீங்க வந்து வெயில் தாழ்ந்ததுக்கு அப்பொறொ கொஞ்ச நேரொ போயர்லாம் என்ன ஜாமா வாங்றதுக்கு
அது வந்து சரிதா தோழி இல்லனா வந்து இப்போ கவுனா காலேல வந்துட்டு எனக்கு அந்த வகுப்பு இருக்கு இலேயேன்னா அந்த வகுப்பு முடுச்சுட்டு ஒரே தடவயா மானிங் ட்டு வந்துருவனா
ஆ வகுப்பு எத்தன மணிக்கு போவீங்க
காலேல பத்து மணில இருந்து பதினோரு மணி வரெக்கு
பதினோர் மணிக்கா
ஆமா ஆமா
அது வீட்ல இருந்து பக்கத்லெயா தூரமா இருக்குமா தள்ளி போற மாரி
அது வந்துட்டு இப்ப வந்து நாங்க வ மளிக வாங்க வந்தொம் பாருங்க அதுவு அ அ அந்த வகுப்பு ஒ கிட்டத்தட்ட ஒரு எடத்துலதா இருக்கு அந்த மாதிரி
ஓ பஸ்ஸு காரு ஏறி வர்ற மாரி இருக்கு நீங்க
ஆமா இப்பெல்லா அதனால வேற பரவாலதாயே எதுவந் பரவாலன்னு வந்துட்டே
பேருந்து எப்பிடி வந்து நேரத்துக்கு வருமா இல்ல எப்பவு வந்துகிட்டே இருக்குமா
போதக்மா
நேரம் பொறுத்தா
தோழி இப்ப வந்துட்டு கேக்குதா
பேருந்து வந்து எப்பிடின்னு கேக்குற உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வருமா இல்ல வந்துகிட்டே இரு குமானு கேக்கரா
தோழி அதாவது இப்ப காலைல வந்துட்டு ஒரு இப்ப எட்டு மணி வரைக்கு கொஞ்சோ ஒரு பேருந்து கொஞ்சோ ஒரு நெறைய தா வரு எனா காலையில நெறைய மாணவர்கள் எல்லா பள்ளி
ஆமா வேலைக்கு போவாங்கல்ல சிலவங்க
ஆமா ஆமா அதுனால அப்ப கொஞ்சோ நெறைய பேருந்துருக்கு அதுக்கப்றோ ம் அதுக்கப்றோ வந்துட்டு ஒன்பது மணிக்கு ஒரே ஒரு பேருந்து வரு
ஒம்போது மணிக்கா
ஆமா அதுல அதுல வந்தாதா இல்லனா அதுப்றோ பதினொரு மணிக்கிதா பேருந்துருக்கு
அதுக்கப்றோ ந டுல வராதா பத்து மணிக்குல்லா இப்ப அவசரமா எங்கயாச்சு போனா என்ன செய்வாங்க
அதுக்கு நம்ப காலைலே வந்து அந்த அது பேருந்து பிடிச்சுதா ஆகுனு வேற வழி இல்ல
மாத்தி மாத்தி ஒரே வண்டி தானா
ஓ இல்லல்ல நெறைய பேருந்து இருக்கு அதாது எப்டின்னா எல்லாரு ஒரே தடியா போவாங்க ஒரே தடியா வருவாங்க
ஓ நேரத்த கணக் பண்ணி போயிட்டு வருவாங்க ஏன்னா அதுனால வந்து கொஞ்சோ அந்த எடத்துல உள்ளவங்களுகுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல
ஆமா ஆமா கண்டிப்பா இப் இப்ப வந்து நமக்கு பக்கத்திலே வீடிருந்துச்சினா தா நமக்கு கொஞ்சோ சுலபமா இருக்கு போயிட்டு வரத்துக்கு ஆமா அப்ப எனக்கு வந்துட்டு உ எறங்கி உள்ள வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் வந்து நடக்கணு
அப்டியா ஆ பேருந்து நிப்பாட்ற எடத்துலருந்து ஒரு கிலோமீட் நடக்கணுமா ஜாமாங்கல்லா தூக்கிட் நீங்க எப்டி நடப்பீங்க
ஆமா தோழி இப்ப நம்ம அத சொன்னம்னா வீட்ல வந்துட்டு வயிசாயிடுச்சா ஏன் இது கூட பண்ண முடியாதாம்பாங்க
அவ்ளோ ஜாமானத்துக்கிட்டு எப்டி வருவீங்க தோழி நீங்க
அது அதுதா தோழி நா என்ன